வணக்கம் தோழரே
வணக்கம் வணக்கம் ஆ நண்ட ஆ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழரே நீங்க எப்படி இருக்கீங்க
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நாங்க நா நாங்க நாங்க ஆ நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் தாங்கள் தாங்கள் தற்போது தாங்கள் நீங்கள் எதை எதை பற்றி பேச பேச நினைக்கிறீர்கள் தற்போது
தற்போது நான் மாடு வளர்ப்பதைப் பத்தி பேச இதா இருக்கும் தோழரே ம் உங்களுக்கு மாடு பத்தி ஏதாவது அனுபவம் இருக்
ஆ நறைய நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அது சில அனுபவங்களே உங்களுக்கு உங்களிட்ட நான் பகிந்துக்கிறே ஆ
சேரி
எங்கள் எங்கள் எங்க வீட்ல வந்து பாத் திங்கன்னா நாங்க வந்து மாடு வளர்க்கறோம்ன்னனு ரொம்ப எனக்கு சின்ன புள்ளையில இருந்து ரொம்ப ஆசை எங்க வீட்ல எல்லாத்துக்குமே எங்க வீட்ல உள்ள எல்லாத்துக்குமே எப்படின்னா அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்குமே ஆசை வந்து அப்போ ஒரு வர் வந்து ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆபிசர் வந்து அதை மாட பராமரிக்க முடியாம மா அவுங்க வச்சிருந்தாங்க
அப்படியா தோழறே ஆ கேக்குது தோழறே சொல்லுங்க சொல்லுங்க
அப்ப பராமரிக்க முடியாம வச்சிருந்தாங்க அந்த மாட வந்து சரி எவ்வளவு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த மாடு ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா பணம் செலுத்தி எங்க அப்பாவும் நானும் தான் சாயந்திரம் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாட கூட்டு வந்தோம் அந்த மாட கூட்டிட்டு வரும்பொழுது வீட்டுக்கு வரும்பொழுது பார்த் ன்னா ஒரு கன்றும் ஒரு கன்றும் ஒரு மாடும் கூட்டிட்டு வந்தோம் அந்த மாடுல வந்து பாத்தீங்கன்னா எலும்பும் தோளும் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல உடல் சத்து இல்லாம அது மாரிதான் அந்த மாடு இருந்தது ஆமா உடம்பே இல்லாம ஆ ஆனா வந்து பால் வந்து கறக்குன்னா ஒரு நேரத்துக்கு பதினெட்டு லிட்டரு ஒரு நேரத்துக்கு கறக்கு கரப்போம் ஆனா உடம்புல எதுமே இல்ல அப்ப நாங்க வந்து நாங்க இங்க வீட்ல இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சு தான் அந்த மாட்ட பராமரிச்ச வேலைக்கு ஆள் வச்சுதான் அந்த மாட்ட பராமரிச்சிருக்காங்க அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்காம மாட்டுக்கு சரியான புல்லு கொடுக்காம நேரத்துக்கு தீனி கொடுக்காம அந்த மாடு வந்து அப்படி ஆயிருந்தது அப்ப சரின்ட்டு நாங்க வந்து அந்த மாட வாங்கிட்டு வந்து நாங்க எங்களோட பராமரிப்புல வந்து நல்லா புல்லு பச்ச புல்லு தீனி புண்ணாக்கு நல்லா தேய்து நல்லா குளிப்பாட்டி நல்லா வந்து சீர செலிப்பாச்சனா நாடு நல்லா செழிப்பா அந்த மாடு செழிப்பாயிச்சு நல்லா
ஆ சேரி தோழரே
செலுப்பாய் வந்தயுனே நல்லா இருவத்தோரு லிட்டரு ஒரு நேரத்துக்கு வந்து இருவத்தொரு லிட்டரு பால் அதுல கரப்பு நாங்க சொசைட்டிக்கு ஊத்துவோ அந்த ஊர்லேயே நாங்க மட்டும் தான் வந்து ஆ இந்திய அரசல இந்திய அரச வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்டிவிகேட் கொடுத்தாங்க நல்லா மாடு வளர்க்குறீங்க நல்லா இது பண்ணி பராமரிக்கிறீங்க நல்லபடியா வளர்க்குறீங்க மாட நீங்க மாட மாரி நினைக் ல்ல நீங்க வந்து ஒரு மா நீங்க தான் மாடு மாதிரி அந்த மாட்டுக்கு வந்து நல்ல உழைச் இது பண்றீங்க அப்படின்னு வந்து எங்க ஒரு சர்டிவிகேட் கொடுத்தாங்க அத எடுத்து பாத்து அதுக்கப்பறோ இன்னோரு கண்டுக்குடி போடு கண்ணுக்குட்டி போடுது அந்த கண்ணுகுட்டிய வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பிரிச்சு வுட்டாரு அந்த பெரிய மாடு வந்து அத நீ பராமருச்சுக்க இந்த கண்ணுக்குட்டிய வந்து தம்மு என் னோட சகோதரே ஒருத்தர் இருக்காரு அவர நீ பராமரிச்சுக்கணு அப்டி சொல்ட்டாரு சேரி அப்டின்னு பாத்தன்னா கண்ணூர் போய் அவரு வந்து பாத்தா மாடு வளந்தவுட்னே அவருக்கு வந்து அதுல வந்து ப நல்ல கடாரி ப நல்ல பெரிய மாடு பெரிய மாடுவொன்னே பால் கறக்கும் பொழுது அது கொஞ்சோ ஒதைக்கு அதுனால கொஞ்சோ அவருக்கு வந்து கொஞ்சோ சங்கட்டமா இருந்தது அது கொஞ்சோ வளத்தாரு அது வந்து வளத்தாரு இது பண்ணாரு அத அடுத்து ஒரு காளை மாடு போட்டது காளை காளை மாடு அது யாருக்குமே அடங்காது அது நா மட்டு போனா மட்டுந்தா பேசாம இருக்கு பேசாம வரு நல்லா இருந்தது எல்லாத்தையு கடசியா அந்த மாடு இருக்குற வரைக்கு எங்களுக்கு வந்து அந்த ஊரு நாங்க தா பழக்க பணக்காரங்க அவ்வளவு சேல செல்வாக் கான எங்க பாத்தாலு காசு எங்க பாத்தாலு கெடக்கு அப்போல எப்டி காசு மாசோ அந்த காலத்துலயே பாத் தீகனா ரெண்டாயிரோ மூ அந்த காலத்துல ஆயி தொள்ளாயிரத்தி எட்டு எழுவத்தெட்டு எழுவத்தெட்டு எழுவத்தஞ்சு எழுத்தெட்டு எம்பது கா ரெண்டாயருவா வந்து இன்னக்கு வந்து இரண்ர லட்ச ரூபா மூணு லட்ச ருவாய்க்கி ஒரு பெருமதியான காசு அப்ப அப்ப நல்லா வருமானொ இருந்தது அப்பறோ சில நேரத்துல வந்து தவிக்க முடியல எங்க அப்பா வந்து என்ன பண்றன் கேட் டிகனா அந்த மாடு ரென்டு மூண் மா எல்லாத்தையு வித்துட்டாரு சரியா பராமரிக்க முடியல புல்லு தொ ஒரு பஞ்சோ ஒன்னு வந் தது பொதுவாக நீர் நீரு இது இல்ல இல்லாம ஒரு பஞ்சோ ஒண்ணு வந் மாட வித்துட்டாங்க வித்ததுக் அப்பறமு பாத்தீங்கன்னாக்கா இன்னொ ஒரு கால மாடு ஒன்னு வாங்கி வளக்கலாம் நல்லா த ஆ ஆ சீர் பண்லானு நெனைக்கு அது எங்களுக்கு வந்து குடுத்து வைக்கலா ஆனா அந்த மாடு இருக்குற வரைக்கு பாத்தீங்கன்னா அ அருமையான பராமரிப்பு காலேல எழுந்துறுவோ நல்ல செழிப்பா இருன்ச்சு பால் வாசோம் பால் வாசோம் வீட தொறந்தாலே பால் வாசோ சீம்பால் அவ்வளோ பால் எல்லா அப்டியே கட்டி கட்டியா இருக்கு சீம்பால்லா பால் நாங்க பால் குடிக்க மாட்டோ அப்ப அந்த பால் குடிக்காததுனால நா அப்பல்லா கையில தா கறக்குறது பால் வந்து மடியெல்லா கழுவிட்டு கல்லு கறக்கும்பொழுது அந்த சில நேரத்துல மாடுல அது அந்த மாற்புல மாட்டுக்கு வந்து அந்த காம்புள ஏதாவது கொசுவந்து கடுச்சு புண்ணு வன்சுனா டக்குனு எடுத்து வாலி குள்ள வச்சுறு கால
அதா அதா அதா நீங்க அப்போதிக்கி என்ன பண்ணிருகனுனா மஞ்ச மஞ்சள் எடுத்து வச்சுருக்கணு மஞ்சள் எடுத்து த தடை தடவி குடுத்து இது பண்ணீர்ந்தீங்கன்னா ஒங்களுக்கு எந்த இது அ வேற எந்த நோயு வந்து இருக்காது
அந்த வைத்தியங்கல்லா பண்ணுவோ எல்லா வைத்தியங்களு பண்ணுவோ நா மாட் டுக்கு மனித இன உயிரினங்கள்லே அதிகமா புழு வைக்கிற ஒரு ஒரு ஒ இன வந்து மாட்டுக்கு மட்டுந்தா ஒரு புண்ணு வந்துச்சுன்னா டக்குன்னு புழு வந்துரு அதுல அப்ப அ அந்த மாடு டக்குனு அந்த கால் வச்சு க உள்ள வச்சுரு அப்பறோ சில நேரத்துல மாடு அப்பற எடுத்து வுட்டுட்டு கால எடுத்து வுட்டுட்டு மறுபடியு சில நேரத்துல பால் க பீச்சுவோம்ல பால் கறப்பமுல மடில இருந்து அப்ப அதுல இருந்து அந்த கழுவுண தண்ணி எல்லா கருப்பா வந்து அந்த பால்லயே ஊத்து சொட்டு சொட்டா அதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா நா பால் டீ எல்லா குடிக்கிறது ரொம்ப சரி அதுனாலதா இன்றைய வரைக்கு ஸ்ட்ராங்கான டீ குடிக்கிறது ஆமா அந்த மாரி ஒரு காலகட்டத் துல மாடு வளப்புல மாடு மாரி ஒரு சீதேவியான ஒரு மகாலட்சுமி அது மாரி மாடு மாரி ஒரு தெய்வம் உலகத்துல எந்த தாய்க்கு அப்பறோ மாடுதா தாய்க்கு அப்பறோ ஒரு பசுதா நமக்கு வந்து நம்மளோட உயிர வாழ வக் கிறது வந்து ஒரு பசுதா
அதா அதா மாடுனால நம்மளுக்கு எவ்ளோ நன்மைகள் இருக்கு பாருங்க நெய் அதுல இருந்து வருது அ நெய்
அப்பா எவ்ளோ நன்மைகள் அது மாடு ஆ வருது எத்தன உயிர்கள வாழ வைக்கிது அந்த மாடு ஒரு பசுனால ஒரு எத் எத்தன கொழந்தைகள் வாழுது இன்னைக்
அதா அதுல்ல எல்லா வீட்லையு இப்ப யூஸ் பண்ணிட்ருக்கன் இருக்காங்ளே எல்லா வீட்லயு உபேய்கப்பட்டுட் ட்ருக்கு எல்லாமே மாடுனால ம் ம் அதா அதா தோழரே
பொறந்தத்லிருந்து இறக்கற வரைக்கு கடைசி வரைக்கு காலை கொழந்தை பிறந்து இறக்குற வரைக்கு பால் சாப்ட்டுதான ஆணு
ம் ஆமா சொல்லுங்க ஆமா
ம்
ம் நானுமே அதா தோழரே பாத்துட்ருக்கே நானு அதுக்குதா பாத்துட்ருக்கே ஏக் கர் எங்கேயாச்சு கிராமத்துல பொற
ஆ கிராமத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் கெடச்சா போதும்மா தோழரே ரெண்டு ஏக்கர் கெடச்சா சோ காம்போண்டு வேலி கம்பி போட்டுட் டு அதுல உள்ள மாடு வாங்கி சும்மா அந்த பட்டி மாரி கட்டி வுட்டு அப்றோ புல்லு அதுக்குள்ளயே வளத் தாலே போது
அத அதா ஃபஸ்ட் ஒரு ப பத்து மாடுல ஸ்டாட் பண்ணி நம்ப பிஸ்னஸ நல்லபடியா இது பண்ணு அ தொ தொ தொழில கட்டுப்பறே ஆ
ரெண்டு மாடு போது ஆ ஒன்னு ஒன்னா அதுலருந்து பெரு அது குண்று போ கண்று போட்டு கண்டு போட்டு கண்டு போட்டு அப்டி பெருகனு திடீர்னு பத்து மாட்ட நீங்க காசு போட்டு வாங்குனிங்னா அத வந்து பராமரிக்கிறது காஸ் சு உங்களுக்கு இப்போ எடுத்த ஓனே பராமரிக்கிறது கஷ்டோ நீங்க ஒண்ணு ஒன்னா வந்தீங்கனா உங்களுக்கு நல்லா அவுங்களுக்கு தெரியு தொழில் எப்டி பண்ணலா என்ன ஏதுன் தெரியு அத வச்சி நீங்க வந்து நல்லா வந்து ஒரு முன்னேறி வரலா
கண்டிப்பா கண்டிப்பா
எப்டி தோழரே என்னோட என்னோட கருத்து என்னோட கருத்து ஓரளவு பாத்து தெரியிது தெ தெளிவாதா இப்டி தெரியிது எப்டி இருந்தது
ஆ தெ தெளிவா தோழர் இருந்தது நானூப்ப உன்னு ஒரு ஒன்னு டு ரெண்டுவு இரண்டு வருடத்துல இந்மாரி ஆரமிக்கலாந்தா ஒரு இதுல இருக்கே இப்ப நீ இப்ப நீங்க சொல் ம் நீங்க சொல்றத பாத்தா ஆ
போர் தொழில் விவசாயம் விவசாயனா அதுக்கு ஒரு விவசாயதா சுய தொழில் அத வந் யாருட்டையு போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசிய கெடையாது தோழரே காலைல மாட மேய்கிரம்
தொழில் ஏதாச்சு ஆரம்ச்சோனா ம் இப்ப வேற தொழில் ஆரச்சோனா நஷ்டமு இருக்கு லாபமு இருக்
லாபோருக்கு நஷ்ட கெடையா ஆ வேற தொழில் மொதல் போட்டு தொழில் ப பண்ணால் அ நஷ்டங்கள் இருக்கு லாபோ இருக்கு அத சொல்ல முடியாது அடுத்தவர்களை நம்பி வாழ வே ண்டா தோ தோழரே இது அப்டி கெடையாது இது நம்மளோட உழைப்புலந்து வர்ர தோழரே
ம் நம்பளுக்கு லாபோ வரனாலே க க நஷ்டம் அ நம்மளுக் லாபோ லா நஷ்டத்திலியே நஷ்ட ஆவாம மீடியமா நம்புளுக்கு த ந நா
நமக்கு லாபம் தோழரே மாட்டிலோன் மாடோ மாடோலத்துல மா மாடு வளர்ப்புனா உங்களுக் தோழரே இது நஷ்டமே வராது தோழரே நீங்க மாட்டோ மாட்டோட சாணத் த ஒரு எடத்துல சேத்து வச்சு வித்தா ஒரு ஒரு ஒரு டன்னு வந்து ஆறாயிரூவா ஏலாய்ரூவாய்க்கு வாங்குறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே இப்பல்லா வெளிநாடுகள்ல அத எக்ஸ்போட் பண்ணி வெளிநாடுல அத ஏற்றுமதி பண்ணிட்ருக்காங்க தோழரே
ஆ சொல்லுங்க பாக்கெட் பண்ணி இங்க விக்கிறாங்க தோழரே ஒவ்வொரு விவசாய பண்ணையிலையு மாட்டுச் சாணத்த
ம்
என்ன நெனைக்கிறீங்க மாட பத்தி மாடு மாரி ஒரு சோ விவசாயத்துல வந்து கர சரியான அப்பறோ அது மட்டு பராமரிக்கக் கூடாது தோழரே எடையில் கோழி வளர்ப்பும் பண்ணணு கோழி வளர்ப்
கோழி இருப்பது ம் பக்கொ ஆடும் இது பண்ணணு ம் நாட்டுக்கோழி ஆடு
ஆ அதையும் பண்ணனு அதையு பண்ணுனா அதுல உங்களுக்கு தினந்தோறும் காசு அதுல நாட்டு கோழி ஒரு முட் ட்ட இனைக்கு மட்டு இருவத்தஞ்ஜிருவா இருவத்ரெண்ட்ரூவா இருவத்தி மூன்றுவாய்க்கு விக்கிறாங்க நாட்டு கோழி முட்ட
அதா அதா தோழி ஆ க கேள்வி பட்ருக்கே தோழரே
ஆ அந்த கோழி நாட்டு கோழி ஒரு கோழி எவ்வளோ நாட்டு கோழி நாங்க எங்க வீட்டு கிரஹபிரவே கிரகபிரவேசத்துக்கு அலைந்தோம் பா அலைஞ்சோம் பாருங்க நாட்டு கோழிக்கி ஒரு ந நாகமங்கலம்னு ஒரு ஊருருக்கு பக்கத்துல அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோல கூட இல்ல தோழரே அந்த அந்த கோழி எழுநூரூவானு சொல்லி வாய்ண்டு வந்தே தோழரே
அத அதா இப்ப எல்லாமே அதிக வெலையில விக்கிறாங்க நாட்
ஆ நாட்டு கோழி இன்னைக்கு தோழரே நீங்க சொ நீங்க சொ உங்களோட உங்களோட உங்களோட இப்ப நீங்க சொன்னீங்கள் பாத்திக சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு வார்த்த ஒரு ரெண்டு ஏக்கர் எடொ வாங்கிட் டு நா வந்து ஒரு பண்ண வீடு வச்சு பக்கெ பண்ண போறேனு அது அருமையான திட்டம் அப்படி ஒரு வாய்ப் கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கிரிங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே நீங்க நீங்க வண்டி கண்டிப்பா வரனு தோழரே என்னோட பண்ணைக்லேஏஸ கண்டிப்பா வரணும் ந
கண்டிப்பா தோழரே கண்டிப்பா நா என்னால் என்னால என்னால முடிந்த உங்களுக்கு ஆலோ சனை நா உங்களுக்கு தர தோழ தோழரே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நா தொலச்சி சொல்லுறே
சேரி தோழரே கண்டிப்பா கண்டிப்பா
வேற எதுவு சந்தேகொ இருக்கா தோழரே
ல்ல இப்ப நெறய வந்து கலப்பட மாடுகள் நெறயா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்பொ நாட்டு மாடுகள் அ அ ரொம்ப அழிவு அழிவு இதுல போயிட்டுருக்கு இப்போ ஆனா
தோழரே கலப்பட மாடு வாங்க்குடாது நமக்
அதான் தோழரே இப்ப மாடுகள்லா ம் நாட்டு மாடு ள்களிலே ரொம்ப அழிந்து கொண் க்கிரது இப்ப
இன்னு ஆமாமா அது ஒ கொஞ்சொ அரிதாகிவிட்டது தோழரே இன்னோண்டு இன்னோனண்டு கேட்டீங்கன்னா ந நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பைய வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பால் கொண்டு வராரு டெய்லி காலைல காத்தால பால் கொண்டு வராரு. இல்லணே தினந்தோறு கொண்டாந்து அவர்தா கால்ல பால் வைக்கிறாரு ப்ப இப்ப பால் வைக்கும்பொழுது ஒரு லிட்டர் பால் வாங்குது அம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விக்கிறாரு தோ அருமையான பால்
ம் அதா அதா அதா
ஓனு அந்த பாலோட சுவையே தனியான சுவையாருக்கு நாட்டு மாட்டு பால்
ம் நம்ப பாத்தீங்கன்னா இப்ப அன் அ அந்த மாரி பால் வாங்காம ப பாக்கெட்ல இந்த மாரி நம்ம குடிச்சுட்டுருக்கோ ஒ
வ எல்லா உறிஞ்சி எடுத்துட்டு எல்லா கொழுப்பு மாட்டோட சத்தலா எடுத்துட்டு ஆமா ஒரு ஒ ஒரு ஒரு பால் ஒரு லிட் ட்ரு வாங்கி வச்சிங்கன்னாக்க அது தோழரே ஒரு நாளைக்குதா தாங்கு பிர்ஜ்ல வச்சா ரெண்டு நாளைக்கு தாங்கு இன்னைக்கு உள்ள வர்ர பால ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு வச்சு வச்சு சாப்ட்டுட்ருக்குறாங்க ஆ அ அப்ப அதுக்குள்ள அது கெட்டு போகாம இருக்கது கெமிக்கல் வச்சு போ வரு வ அவ வச்சு அனுப்ச்சு வுடு
அதா அதா தோழே
நா சொல்றது புரியுதாகா இல்லியா அதனாலதா பால் கெட்டு போகாம இருக்குது நீங்க நாட்டு மாட்டு பால் நீங்க தினந்தோறு வர பால் வாங்கி குடிச்சு பாருங்க ஒர் ரண்டாவது நாள் கெட்டுரு
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அதனால நம்ம இளைஞர்கள்லா வேறதுல நம்ம இது பண்றதுக் கு ஆரம்பிக்கிரதுக்கு இது மாரி அ மாடு வளர்த்து விவசாயத்த கொஞ்ச இது பண்ணி பெருக பண்ணி கொண்டு வரணு
சுய தொழில பண்ணுனா அடுத்தவன நம்பிட்ருக்ககூடாது தோழரே இந்த அதுகப்றம் நம்மளோட வளர்ப்பு நம்மளோட சொந்த கைல அப்டி அப்டி நீ சொன் து அருமையான திட்டம் அப்டி ஒரு சந்தர்ப்ப கெடைச்சினா சந்தர்ப்ப கெடைச் சி உங்களுக்கு இறைவன் நல்லபடியாக வழி விட்டால் கண்டிப்பா வழி விடுவார் கண்டிப்பா நீங்க வந்து அந்த சுயதொழில பண்ணி பாரு செய்து பாருங்கள் உங்களது உங்களோட வம்சம் வந்து ஏழேழு ஜென்மத்துக்கு நல்லாக நன்றாக இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழ நீங்களு உங்க திறன் நண்பர்களிடம் யாரா இந்தா நாட்டு மடங்கள் நா கேக்கறேன் நீங்க இருந்தா கொஞ்ச எனக்கு வாங்கிதாங்க
கண்டிப்பா தலை கண்டிப்பா தோழரே கண்டிப்பா கண்டிப்பா இந்த உதவி வந்து நான் வந்து இது நா வந்து அ நீங்க எப்ப கூப்புட்டாலும் எப்போ என்னை அழைத்தா தாலு உடனடியாக வந்து நா செ செஞ்சுதருவ உங்களுக்கு
சேரி தோழரே கண்டிப்பா கண்டிப்பா ம் ஆமா தோழை கண்டிப்பா உங்கள நா இது இப தொ தொ தொலைபேசி மூலியமா நா உங்ளுக்கு கால்ப்
ஆ அலைபேசி அலை தொலைபேசினாலு அ எனை தொடர்பு கொள்ள ந தொடர்பு கொண்டு நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்க நா வந்து என்னனு எப்டி எப்டிப்
சேரி தோழரே கண்டிப்பா நம்மளும் மே இது பண்ணுவோ நேர்ல சந்திப்போ சந்துட்டு மம் மம் ம மணப்பார சந்த மதுர சந்தைக்குலா போய் நேர்ல போய் பாத்து.
ஆ பாத்து சந்தைகள்லாம் பாத்து சந்தைகளோட பாக்கறது தோழரே ஒவ்வொரு கிரா கிராமத்துலியுந்தா நம்ம போய் பாக்கணு அந்தந்த சந்தைக்கு விக்கிற வந்து விக்கிற பொருள் வந்து வந்து தேவயில்லாத பொருள்தா சந்தைக்கு வரு புரிதா நீங்க வந்து வீட்ல ஒவ்வொரு வீட் இல்லைங்க ப்ரோ கிராமத்தில போயிட்டு தொலாவுணு அங்க மாடுருக்கா இங்க விக்கிறதுக்கு மாடுருக்கா அப்டி இப்டின்னு அங்க இருப்பாங்க ஆளுங்க. அவுங்களை கேட்டுட்டு போயிட்டு நமக்கு த ப புல்லா மாடு நம்ம தே அது தேடி புடிச்சிட்டு வரணு
ம் புரிது தோழரே கண்டிப்பா கண்டிப்பா. சேரி தோழரே இல்ல தோழரே அ இல்ல தோழரே வேறெது இல்ல தோழரே
ம்
உங்க கருத்த நன்றாக உங்க கருத்தை நன்றாக எனக்கு இது சொல்லிடு
அப்டி ஒன்னுல்ல தோழரே எனக்கு தெரிந்தது என்னோட கத தெரிஞ்ச க கருத்த உங்க தாங்களோட பத ப பகிந்துகிட்டே தோழரே உங்களுக்கு இந்த மாரி ஒரு சந்தர்பம் கெடைச்சி தா தோழரே நீங்கள் மாடு வளர்ப்பது சந்தோ சந்தர்ப்ப கெடைச்சுனா கண்டிப்பாக என்னை அணுகு அணு இந்த கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நா பண்ற தோழரே.
சேரி தோழரே கண்டிப்பா கண்டிப்பா. சேரி து இல்ல தோழரே வேறெதுல்ல. அ நம்மளுக்கு இது கால் கால் டைமு இது நெனைக்கிறே தொலைபேசிக்கு இது ஓ இதா அவு முடிய போது நெனைக்கிறே
ஆ
ஒட இது பண்ணிக்குவோ
ஆ சாரிங்க தோழரே